ஹா ஹலோ
என்ன சிஸ்டர் சமையல்லா முடிஞ்சா
ஹாய் சமையல் பாத்துட்டே இருக்கோ சிஸ்டர் நீங்க என்னப் பண்றீங்க
நானோ இப்பதா துணி எல்லா தோவுச்சி போட்டுட்டு
அ
ஆமா பெட்ஷீட்டு தலவாணி ஓரே எல்லா கடந்துச்சி
சேரி சேரியா அ
ஆமா எல்லாத்தையு தோச்சி ஈச்சி போட்டுட்டு துணி எல்லா மடிச்சி வச்சிட்டு இருக்கே பீரோக்குள்ள
சேரி சேரிங்க நாங்க இந்தா இப்பதா சாப்பாடு சமையல் சோறு ஒரு அடுப்புல வச்சிருக்கோ ஆ மீ மீனுக்கு மசாலா எல்லா இது பண்ணி வெச்சிட்டிருக்கோ
மீனு மசாலா அரச்சி போடுவீங்ளோ
ஆமா சிஸ்டர் தேங்கா மா இதெல்லா போ மசாலா போட்டு அரைச்சி ஊத்துவோ
ஹோம் மேடாவா
அ இல்ல இல்ல வீ வீட்டு மசாலா அரச்சிது இருக்கு தேங்கா போட்டு அரப்போ
எப்டி செய்வீங்க மீன் கொழம்பு
மீன் கொழம்பு நம் மண் செட்டி வ வ வெச்சிக்கிருவோ மண் செட்டி எடுத்து வெச்சி அதுல சின்ன வெங்காயோ வெள்ளப்பூடு ஆ வ் வேலைக்கு மாங்கா போட்டு அவ் கூழு வச்சிருக்கே
ஆமா நல்லாதா இருக்கு மாங்கா போட்டு இருக்கா மாங்கா வீட்ல மரோ இருக்கா உங்களுக்கு
இல்ல நே ம் மா மாமியா அவுங்க குடுத்து உட்ருந்தாங்க மாங்கா ஒரு ரெண்டு மூணு மாங்கா அன்னைக்கு வச்சிருந்தாங்க அத குடுத்து உட்டுருந்தாங்க
ஆ ஆ அத்
ஆ அது கொஞ்சோ இருக்கு செரி மியானத்துக்கு போட்டு ஆக்குனா நல்லா இருக்குமே
ஆமா மியானத்துக்கு நல்லாதா இருக்கு ருசியா இருக்கு நல்லவுகா நல்லெண்ணையில வதக்குங்க உள்ளி பூண்டெல்லா
ஆ ஆமா நல்லெண்ண தா மண் சட்டில இன்னைக்கு செய்யலா ஏங்க கொ செஞ்சி கொஞ்சோ நாத்தனாருக்கோ குடுத்து உடுவோ அவுங்க ஆசப்படுவாங்க
அ சேர்
ஆமா ஆம் அதனால கொஞ்சோ நாத்தனாருக்கு குடுத்து உடுவோமேண்டு
உம் நாத்தனாருக்கு உங்ளுக்கு செட் ஆயிருன்னே
ஆ அது நல்லா எனக்கு அவுங்கதா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லா
ஆ சேரி சேரி செல பேர் வீட் ல நாத்தனார்லா சண்ட புடிச்சி தானே ஆட்றாலுவோ
அ ஆ நாங்க அப்டி கெடையாது ஆனா செலவுங்க நாங்கோ ஒத் த்துமையா இருக்குன்னா கண்ணு வேற வெக்கிறாங்க இல்ல நாத் அ ஹா ஹா நாத்துனா ஆ என்ன இப்டி நீங்க நாத்துனா மார்ல இப்டி ஒத்துமையா இருப்பீங்ளா அப்டின்கேக்குறாங்க
ஆமாமா நறைய வீட்ல ஒரே சண்ட ப்ளாயாதா கெடக்கு
ஆ நாங்க சென்னைல்லா புடி க்க மாட்டோ நாங்க எங்க போனாலு எனக்கு அவங்கள தா கூட்டிட்டு போகணோ
ம் சே ச சந்தோஷந்தா அப்டித்தா இருக்கணு ஒத்தருக்கு ஒருத்தரு உட்டு குட் த்து பேசிகிட்டு
ஆமா போம்போது என்னத்த கொண்டு போ போறோ சிஸ்டர்
ஆமா நல்லது கெட்டது என்னமோ கூட இருக்கிறவங்கள நா வெளியில உள்ளவங்கள நம்பி என்னத்துக்கு சொல்லுங்க ம்
வெளிய உள்ளங்கள நம்புனாலு யாரு யாரு கொஞ்ச நாளைக்கு நல்லாருக்காங்க கொஞ்ச நாளைக்கு ஏந்தாலு போயிர்றாங்க
அது எப்டின்னா நம்மள பத்தி தெரிஞ்சு க்கிற வரைக்குதா ஒருத்தவ்ங்க நம்மகிட்ட ஒறவுல இருப்பாங்க என்னைக்கூ நம்ம வீ வந்து சொந்தங்கள் நெலைக்கணுனா வீட்ல உள்ளவங்க மட்டு மட்டுந்தா சிஸ்டர் ம் ம் அத மெத வந்து தெரிஞ்சுக்குணு நம்ம
சேர்
ம் வெளியில உள்ளவங்க வராங்க பத்து பேர பாக்குறோ நமக்கு நல்லவங்ளாதா தெரிவாங்க நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு யாரு வருவாங்க சொல்லுங்க
ஆமா ஆமா நம்ம சொந்த பந்தோ தா வருவாங்க யாரு அடுத்தவங்க யாரு வரமாட்டாங்க அதூ காசு இருந்தா காசு இருந்தா அடுத்தவுங்க வந்து நிப்பாங்க மத்
அதேதா
பேயிருவாங்க ஆ
ஆ இதுதா ஒறவுகள்
ஆமா ஆமா
ட்டதுக்கு நாளைக்கு சந்தோஷமா ஒத்துருக்கொர்த்தரு வெளியில உள்ளவங்கள நம்புறதுக்கு வீட்ல உள்ளவங்கள நம்பிட்டு போலாமே
ஆமா சிஸ்டர் அதென்னோ உண்மதா
ம் எவ்ளோ பேரு வீட்ல நாத்தனாருக்கூ நா இதுக்கூ செ செட்டே ஆவாது யார கேளுங்க இப்படியேதா சண்டக்காடு சண்டக்காடு
ஹாமாமா ஆ எங்க நாத்தனார் நா எங்க கூட்டாலு வந்துருவாங்க எனக்கு அவுங்கள தா கூட்டிட்டு போனா கொஞ்சோ திருப்தியா இருக்கூ கடைக்கு எங்க போனாலு அவுங்கள தா கூட்டி போய் கந்த இன்னிக்கி மீன் வாங்க கூட அவுங்கள தா கூட்டிட்டு போவே
பக்கத்துலேயா உங்குளுக்கு அவுங்க
ஹா கொஞ்சோ தூரோ சிஸ்டர் கொஞ்சோ ந நடந்து போலா நடந்து போலா பைக்ல போவோ
ஆ சேர் சேரி சேரி அவுங்குளுக்கு புள்ளைங்கல்லா இருக்கா
ஆ அவுங்குளுக்கு ஒரு பசங்க இருக்காங்க
ஒரு பைய இருக்க ஓடி வந்துடுறாங்கப்
ஆமா அது பைய நல்லா பாசமா கெடப்பா ஏ ஹாமா எனக் கூப்டுட்டே கெடப்பா மைனா மைனான்ட்டு கெடப்பாரு
ஆ மைனாவா உங்க பேரு
ஏ பேரு சுமையா ஆ ஆ அவரு அவு கூப்புட்றதே அந்த பைய சின்ன பிள்ளைலருந்தே என்ன மையா கூப் பேரு மைய சுமையான் வராதனால மைனா மைனான் கூப்பிடுவாங்க
ஆ அது மைனாவா ஆயிட்டு போங்களே
ஆமா எங்க வீட்ல அது எல்லாருக்கூ அது எல்லாரு மைனானே ஆக்கிட்டாக நா அடிக்கடி எங்கேயு வெளியே போவேனா அது மைனா பறக்கும்ல அத வச்சு சொல்லுவாக
கூண்டுக்குள்ள கெடக்காம பறந்துக்குட்டு த்ருவீங்க அ கரெக்டா தா அப்போ மர மக உங்குளுக்கு பேர் வச்சிருக்
பேர் வச்சுஸ் ஆமா
ம் பரவால்ல சரி ஆனா உங்களுக்கு தகுந்த பேருதா வச்சு
வச்சிருக்காரு ஆமா
அ அண்ண பிள்ள மூத்த புள்ள ஒன்னு உண்டு
ஆ ஆ
ஆமா ஊர்ல உண்டு எ கூட பொறந்த அண்ண பிள்ள தா அது அவ சின்ன பிள்ளைல இருக்கும் போச்சுல நா காலேஜ் படிச்சுட்டு இருந்த
செரி செரி ஆ
ஆமா காலேஜ் படிச்சிட்டு இருப்ப அவுங்க அம்மா கிட்ட இருக்கவே செய்யாது
ஆ
ஏ ஏங்கிட்டயே தா இருக்கு நா காலேஜ் விட்டு வந்தாலு வச்சாலு ஃபுல்லாவே ஏங்கிட்ட தா ஆமா அந்த அன்னைக்கு எ பேருஸ் சனோவா சனோன்டு சொல்லுமா அப்படின் சொல்லி சொன்ன
ஆ ஆ
அது சனோ சனோனு சொல்லி் குடுத்து அவளுக்கு மனோவாயிட்டது
ஐயோ ஆ ஆ
ஆமா அவ பேர் வச்சதுதா மனோ இப்போ சின்ன ஆமா சின்ன அண்ண புள்ளைையளுவோ அக்கா புள்ளையளுவோ யாரு பாத்தாலு இப்ப மனோதா அவுங்க கேக்குறாங்க இப்போ ஆமா ஆம்பள பைய பேரு என்னமா வெச்சிருக்கு வொனக்கு
ஆ
அப்டி சொல்லிட்டு கேப்பாங்க இல்ல இல்ல எம் பேரு இது அண்ண புள்ள வந்து சிறுசுல கூப்டுச்சு மனோண்டு அது வந்து மனோவாவே ஆயிட்டு ஆமா ஏ எங்க வா எங்க அப்பா திட்டிட்டே இருப்பாக என் மாமினு கூப்டுங்க எல்லா அத்தன்னு கூப்பிடுங்க அதென்ன மனோ கினோன்டு ஆமா அது உடல்க் கு அது மாறாதுவ சின்னதுல நம்ம என்ன சொல்றமோ அதுதா ம் அதென்ன ஏ எங்க பெரியப்பா பொண்ணு வந்து அப்போ அவுங்க வயசுக்கு வந்தாப்புல பொண்ணு மாரி ஜோடிச்சு வச்சிருந்தாங்களா அவங்கள நா வந்து இது பொண்ணு பொண்ணு பொண்ணுன்டம்ல இன்ன வரைக்கு அது எனக்கு பொண்ணாதா வருது
ஆ அது சின்ன பிள்ளைலயே கூப்ட்டு பழக்கிட்டோனா ஆமா
ஆமா அவுங்க அவுங்க புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பேரம்பத்தியே எடுத்தாச்சு
சேரி சேரி ஆ
நா இன்னும் அவங்கள பொண்ணுன்னு தான் கூப்பிடுறே
பொண்ணுன்னு கூப்புடுறீங்க
ஆ ஆமா சேரி இப்பாங்க அவங்க திட்டுவாங்க ஏலே வெளில எடத்துக்கு வர வரும்போது அக்கானு கூப்டு அக்கானு கூப்டு வந்தா தான கூப்ட முடியு ஆமா பொண்ணு பொண்ணுண்டு ஆமா சின்ன வயசு சுல சொல்லும் போது நல்லா இருந்துச்சு
இப்போ பொண்ணுனு கூப்புடறது நல்லா இல்ல போல ம் எல்லாருமே எல்லா பிள்ளைளுமே எங்க வூட்ல ஆ மனோ தா ஆ ஆமா அந்த மாரி மாறியாச் சு பேரு
சேர் சேரி
இருக்கு செல்லமா கூப்பிறக்கு
அது ஒரு பேர் வச்சு ஆமா இந்தா என்னையுமே அப்டியே கூப்டு கூப் அது எல்லாருமே எங்க மாமியார்ல இருந்து எல்லாருமே நாத்தனா புள்ளைங்க எல்லாருமே மைனா மைனானுதா கூப்டுவாங்க
ஒவ்வொரு வீட்ல ஒண்ணொண்ணு இருக்கு போல அப்போ
ஆமா எல்லாருக்கு ஒவ்வொரு செல்லப்பேரு ம்
வெயில்லா எப்டி அங்க இருக்கு
வெயிலு கொளுத்துது சிஸ்டர் நேத்து கொஞ்ச இதா இருந்தது கூலாப்ப மாரி இன்னைக்கு வெயில் வச்சு வாங்குது ஆமா சொட்டு மருந்து குடுக்குறாங்களே உங்க வீட்ல சின்னப்பிள்ள எதுவு இருக்கா சொட்டு மருந்து கொடுத்தியளா
சின்னப்பிள்ளைல இருக்கே அண்ணம்புள்ள மட்டு இருந்துச்சி
ஆ ஆ
ஆமா அவளுக்கு காலையிலயே பேயிட்டு இருக்கூப்ட்டு வந்தாச்சு அவ இப்பதானே ஏழு மாச ஆவுது
ஆ
நாளைக்கு அவனுக்கு மட்டு ஊத்துற மாரி அவளு இருந்துச்சு ஏ மாப்பிள கூட பொறந்தவங்க அவங்க தம்பி புள்ள மச்சா பொண்டா ட்டி ஆமா அவங்களுக்கு சின்ன பிள்ள இருந்துச்சு
சேரி சேரி
அதுனால அவங்க ரெண்டு பேருக்கு மட்டு போட்டு வந்தாச்சு எ மொவ ஒரே அழுவ
ஆ
இதுக சொட்டு மருந்து ஊத்தேல கையில மை வக்கேல என்ன எளவு பச்சப்புள்ளையா உனக்கு சொல்றத்துக்கு
எத்தன வயசு ஆவுது
அவனுக்கு எட்டு வயசு ஆயிட்டு
எட்டு வயசு ஆயிடுச்சா செரி செரி ஆ ஆமா எனக்கு அஞ்சு வயசு வீட்ல கொழந்தை இருக்கு அஞ்சு ஆறு வயசு ஆவபோது அதா ரெண்டாயிருத்தி இருவதுல ஆ இருவத்தி ஒன்னுல இருந்து தான் குடுக்குறாங்களா
ஆஆ
ஆ இவுக ரெண்டாய் இருவதுல பொறதாங்களா கெடையாது டைம் ஆயிடுச்சுமா இது ஊத்த வேண்டா அப்டின்ட்டாங்க
ஓ சரி சரி ஆமா கரெக்டா நாலு நாலுரை வரைக்கும் தான் ஊத்துவாங்க ஆ அதுக்கு மேல ஊத்த மாட்டாங்க ஆமா
சேரி சேரி சமச்சு முடிச்சிட்டீங்களா சமச்சிட்டு இருக்கீங்களா
சமச்சு முடிச்சாச்சு சிஸ்டர் இன்னைக்கு சமச்சு முடிச்சாச்சு
சேர் சேர்
அண்ணி வீட்லேந்தும் கொஞ்ச எதாச்சு தந்தா அதையு வச்சு அப்டி சாப்
சேர் செரியா ஹலோ ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆஹ சிஸ்டர் ஹலோ கேக்குதா சிஸ்டர் சிஸ்டர் கேக்குதா